ஹலோ
ஆ ஏ வாய்சு உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்ப தாங்க நைட் ஷீப்ட் போயிட்டு வந்து
ம்
எந்திரிச்சிருக்கே இனிதா சாப்ட்டு மறுபடியு அப்டியே உறக்கத்த போட்னு
ம் ஏ சாப்பிட்டுருக்கலால்ல வந்து
எங்கிங்க வந்துட்டு அம்மா முருங்க தண்ணி குடுத்தாங்களா
ஆ என்ன தண்ணி
குடிச்சிட்டே அதாங்க முருங்க ஜூஸ் முருங்க சூப்பு குடிசின்னு இன்னு கொஞ்ச நேரோ ஆகு அப்டியே அலஞ்சு திரிஞ்சுட்டு கொஞ்ச நேரோ கழுச்சு அப்டியே சாப்ட்டு படுக்கணு
நானு இப்பதா எழுந்தே நைட் எல்லா என்னன்னா ஓல்ட் டேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு டூ டேஸ்சாவே என்னன்னு தெரில எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்றோ இந்த மாரி ப்ராப்ளமா வருது
உஹம்ம்
ஆ அப்போ எப்டி சொல்றது ஏன்னா மார்னிங் தா ஓல்டேஜ் இதாகுது அவ்ளோ எங்க தூங்க போது செரியாவே தூங்கவே முடில
ம்
ம் அங்க உங்க ஊர்ல எல்லா ஓல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கா
இங்கிங் அப்பில்லா எதுவு இல்லிங்க இங்க எப்பயு போலதா எப்பயு பொதுவா எலக்ட்ரிசிட்டி கட் ஆகாது இங்க எல்லா மெயின் ஏரியாச்சா
ஆ
சோ அதனால கட் ஆகாது அம்மா என்ன பண்றாங்க
ம் ம் செரிக்கா
ம் அப்பா
ம் இதே ப்ராப்ளம் தா எல்லாமே டயட் ஆயிட்டாங்க வீட்ல
அது செரி
ம் நா ஒண்ணு பாத்தே உங்களுக்கு அதா கேக்கலான்னு கால் பண்ணே ஆன்லைன் ஷாப்பிங்கு எப்டின்னா புதுசா ஆஃபர் போட்டிருக்காங்க
ம்
எல்லாமே லோயஸ்ட் ஒரு டென் பர்சன்ட்டு சில ப்ராடக்ட்ஸ்ல டுவெண்டி பெர்சன்ட் எல்லாமே பிராண்டேட் ஐட்டம்ஸா இருக்கு அதா செரி உங்களுக்கு தேவன்னா நீங்களு வாங்கலால்ல அதுக்காக கால் பண்ணே
ரேட் எல்லா எவ்ளோங்க
அதா ஒரு டி ஒரு எப்டி சொல்றதுன்னா இப்ப ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிராண்ட பொறுத்தது டென் பர்சன்ட் டுவென்டி பர்சன்ட் ஆஃபர்ல
ம்
ஆ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்து கிராசரி ஐட்டம் எல்லா ஐட்டமு இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல
கண்டிப்பா
ஆ ஆமா
இப்போதைக்கு இன்னு எனக்கு சேலரி போடலயா
ம்
செவன்த்துக்கு மேல தா போடுவாங்க செவன்த்துக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க நல்லதா பாத்து செலக்ட் பண்ணி வைங்க வெச்சிட்டு அத கொடுத்தீங்ன்னா
உங்களுக்கு எது வேணுமுன்னே உங்களுக்கு தானே தெரியு என்ன மாடல்லு
செக்குடு ஷர்ட்டா இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு லிஸ்ட்ட போட்டுவைங்க கார்ட் பேக் பண்ணி வைங்க பர்ச்சேசிங் பண்ணிக்வோ
ஓ ஓகே ஓகே அம்மு ம் எப்டின்னா நாங்க வந்துட்டு ட்ரிப்ல்லா போய்ட்டு வந்தோமா ட்ரிப்ல்லா போய்ட்டு வந்து ஒரே டயர்டா போயிருச்சு டேவே
ம்
வேற வயலுக்கு போனோ மோட்டரு பணில அப்டியே சின்ன வயசு ஞாபகோ வந்து
ம்
அங்க வெயில்லா எப்டிருக்கு
ம் இங்க கொஞ்சோ மா மழ வர மாதிரி இருக்கு
ம் அங்கினி பல்லக்காட்டி அடிச்சுட்டு இருக்கு அங்க மல வரமாரிருக்கா
ஆமாங்க
ம்
ம் அதது ஃப்ரீ டைம்லல்லாம் மூவிக்லா போவிங்ளா
இங்கயு மூவி பாக்குற நிலைமையா இருக்கு வேலைக்கு போக வர ஷிஃப்ட் ரொட்டனல் ரொட்டேஷன் ஷிஃப்டாச்சா
ம் ம்
மாத்தி மாத்தி போய்ட்டு வர்ரதுக்கு நேரோ சரியா இருக்கு இதுல எங்க மூவிஸ்க்ல்லா போறது நீங்களு மூவிக்கு எங்கயு போனீங்ளா
ம் எங்கயு போல அங்க போனா பாப்கான் ரேட்டு அதிகமா இருக்கு டிக்கெட் ரேட்டோட
ஆமா நூத்தி ஐம்பது ரூவா டிக்கெட்னா அங்கே முண்ணூரூவா போடுவாங்க ம்
ஆமா அது ஏ வீக் ஆஃப்லல்லா போய்ட்டு பாங்க என்ஜாய் பண்ணு
ம் ம்
நம்மலு ட்ரிப்பு போலையா ஃபேமிலியா எங்கயு போய்ட்டு வரலாமுன்னு
ட்ரிப்பு தாங்க போணு ஒரு எடத்துக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கே பசங்க கூட போலானு சொல்ட்டு ஒரு அஞ்சு பேரோட
மேம்
கரெக்டா வீக் ஆஃப் முடிஞ்சு அப்டியே இன்னொரு நாள் லீவ் எடுத்துட்டு அப்டியே போய் சுத்திட்டு வர்லான்ட்டு பாக்கணு சேலரி வந்துச்சின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட ஒதுக்கி அப்டியே சேத்து வெச்சிட்டு பசங்களோட சனிக்கெழம போயிர வேண்டியதா பைக்ல ஜாலியா ஒரு ட்ரிப் அடிஸ்டு பேக்கிங்லா எல்லா பண்ணிட்டு போய் ஃபிஸ்ஃபுல்லா இருந்துட்டு வரனு
பண்ணியா அப்ப
ம் ம்
என்ன சாப்பாடு மார்னிங் உங்க வீட்லன்ன
காலிஃபிளவர் கொழம்பு
ம் ம்
பிளஸ்ஸு கடிச்சிக்க மாம்பழோ
என்ன சண்டே ஸ்பெஷல் இல்ல
சண்டே ஸ்பெஷல்லா ஒன்னு இல்லைங்க நேத்தே ஃப்ரீ டைம் கெடச்சா போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து நானே செஞ்சி சாப்டே சோ அதனால இன்னைக்கி வீக் ஆஃப்லா ஆஃப் ஆயிடுச்சி என்னடா
சமைக்கல்லா தெரிமா உங்களுக்கு
ஓ எல்லாமே பண்ணுவேனே கொழம்பு சோறு அப்றோ இந்த சென்னையில வேல இருந்த சொன்னல்ல
ஆமா
அப்பல்லா ஆனந்தமா சம சமச்சி பாழகுனே சோ அப்டியே கண்டின்யூ ஆகுது
ஓகே ஓகே
ம் உன்னோட ஃப்ரெண்டஸ்லா என்ன பண்றாங்க
ம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆபீஸ் ஒர்க் பண்றாங்க நான் தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்தே முன்னெல்லா ரொட்டேஷனல் பாத்தே இப்போ ஜாப் தேட்றது எதுமே இது செட் அந்த மாதிரி எதுவு கெடைக்க மாட்டேங்குது அதனால இப் இப்போதைக்கு சும்மா வீட்டுலதா இருக்கே அதுவும் இல்லாம அப்றம் ஆரி ஒர்க் போட்லன்னு சொல்லிட்டு வாங்கி வெச்சி
கத்துக்கிட்டியா மொத
அதுதா சொன்னேல்ல உங்ககிட்ட வாங்கிட்டு நம்ம இப்ப ஸ்டிச் பண்றப்ப ஸ்டாரிங் தையல் ஓட்டுவோல்ல மிஷின்ல அந்த மாதிரி நான் நான் ஆரி ஒர்க் வந்துட்டு அந்த தையல் போடுவோல்ல அந்த ஸ்ட்ச்ச மட்டு கத்திருக்க இன்னும் பீட்ஸ்சு இந்த மாரில்லா போட ஆரம்பிக்கல பீட்ஸ் வாங்கி போடணு
அதுக்கெல்லா பொறுமை வேணுமே அந்த அளவுக்கு பொறுமை இருக்குமா சாமிலிக்கு ரெண்டு நாள் தூக்கிப்ப மூணாவ நாள் எழுந்து போட்டு போயிடுவே
சுஜி பாருங்க
ம்ம்
நீங்களு பண்ணாதீங்க
என்னாது
ஒன்னு இல்ல
வேற
யாரு
செம தூக்க வருது ச நைட் ஷிப்ட் முடிச்ட்டு வந்தது எப்பா
ம்
டயடா இருக்கு
ஆமா ஹோல் நைட்டு ஹோல் நைட் ஃபுல்லா கண்முழிச்சிருக்கணுல
ஆமா ஆனா படிச்சதுக்கேத்த வேல
ம்
பிரச்சன இல்ல கம்பெனியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நல்லா பேசுறாங்க பழகுறாங்ளா
ம் அததா மெயினு செஞ்சு சக்னாகனாலு ஓட்ட முடியாது ஆ ஷிப்டு மாத்திக்கலால்ல உங்களுக்கு வேணுனா
இல்லடா அது நம்ம கூட ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்களா சோ நம்ம மட்டு அதிசயம் இல்லைல அதனால அப்டி
இல்ல இல்ல அ புரியுது எனக்கு எப்ப எமர்ஜென்சி ஏ அப்டினா கேட்டே உங்க கிட்ட
ம் ம் நைட் ஷிப்ட்டு பிரச்சன இல்லதா
ஆ
என்ன எதாச்சு அதுவு ஜாலியாத்தா இருக்கு
ம் ம் ம்
எனக் கேக்குறதுக்கு கேள்விக்கு ஆல் இருக்காதா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பாத்துட்டு
அவங்க குடுக்குறது தா ஷிப்டா
ம் ம்
ம்
நம்ம எப்படி வேல பாத்தோமோ அதே மாறி தா
ஏய் இப்போ நைட் ஷிஃப்ட்னா நீ ஃபுட்லா அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்களா
ஃபுட் எல்லா ஃபுட் எல்லா இருக்காது நம்ம கம்பெனில எப்டின்னா ஃபஸ்டு ஷிப்டு செகண்ட் ஷிப்டுக்கு மட்டுந்தா கேண்டீன் தெறந்துருக்கு அப்பதா நம்ம போய் சாப்டுக்கலா நைட் ஷிப்டு டீ மட்டு தா குடுப்பாங்க ஃபஸ்ட் பிஸ்கட் குடுப்பாங்க அதோட சரி மத்தது எதுவு இருக்காது கேண்டின்ல்லா சாத்திட்டு கெளம்பிறுவாங்க
நா நீங்க தனிப்பியா இல்ல வெப்பியா
என்னடா
அப்ளே பண்ணீங்களா இல்ல ஃபிரியான் கேக்குற
ஃபிரிதா ஃபிரிதா
டீ கூட ஃபிரிதானா
ம்
மாஸ்டல்லா எப்டி இருக்கு ஓகே தானா
ஓகே தா ஓகே தா பிரச்சன இல்ல
ம் ஓகே தா ஊட்டிட்டு நல்லதா பாருங்க அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி
ம் ம்
ம் ம் ம் ம் ம் ம்
ஆமா
செரி ஓக்கே எ வீட்ல வேற கூப்பட்றாங்க
ம்
நா அப்றோ கால் பண்ட்டும்மா உங்ளுக்கு
ஓக்கே
ஓக்கே பாய் அ பாய்